நா பேச ஹலோ கௌ கேக்குதா ஆ கேக்குது கேக்குது
கேக்குதாப்புல்ல இல்லல்ல அதுக்குள்ள வேற ஒரு கால் வந்துருச்சு எனக்கு
ஆ அவனு திரும்ப நானு கூப்ட்டே அதா நானே திருப்ப கூப்புட்டே
சேர்ரா சொல்லு அதா ஏண்டா இப்ப நம்ம வீட்லலா இல்லடா நம்ம வீட்டுல எல்லா வாஷிங் மிஷின்ல துணிய போட்டோமா தொவச்சோமா எடத்துக்காய போட்டோமா வெளிய ஓரமா இருந்து ஐயன் பண்ணி மாட்டிட்டு போனோம்மா அவ்வளோதா தெரியு இல்லன்னா தெரு முக்குல ஒருத்தர் இருக்கராரு அயன் பண்றவரு இஸ்திரிகாரரு குடுத்தம்னா பத்து ரூவா குடுத்து அயன் பண்ணி குடுப்பாரு
இப்ப இது நீ சொல்றியே ஓகே இது வந்து நம்ம காமன் பீப்பிள் திங்க் பண்ணுற விஷயோ
ம்
இன்னு கொஞ்சோ நம்ம பெரிய ஆட்கள் எல்லா இருப்பாங்க இல்லையா பிஸ்னஸ் பண்றாங்க பிஸ்னஸ் மேன் இல்ல வந்து அபார்ட்மெண்ட்ல இருக்க க்கக்கூடிய
இதே பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்னா இஸ்திரிக்காரங்க வீட்டுக்கே வந்து துணிய வாங்கிட்டு போயிர்வாங்க வாங்கிட்டு போய் அவுங்களே தொவைச்சு பண்ணி குடுத்துட்டு போயிருவாங்க
ஆமா
இதுல எங்க இருந்துடா பில்லிங் எல்லா வந்துச்சு
நம்ம வந்து கொஞ்சோ ஒரு கார்ப்ரேட் லெவல்ல பண்ணலால்ல
சேரி எல்லாத்துக்கு கார்ப்ரேட் வந்துருச்சு ம்
ஆமா நம்ம இன்னு கொஞ்சோ அது பெருசு பண்ணுவோ உண்மையிலே வந்து இவுங்க மட்டு கெடையாது மேக்சிமம் இப்போ உனக்கு வரக்கூடிய லாண்ட்ரியோட சம்பந்தப்பட்ட வா இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ் எல்லா மே வந்து அவுங்க இந்த மாரிதா பண்றாங்க ஃபர்ஸ்ட் அந்த டாகிங் ப்ராசஸ் எல்லாமே கைலாதா எழுதிட்டு இருந்தாங்க
ம்
அதுக்கு தனியா உனக்கு ரீல் இருக்கு அந்த ரீல வாங்கி கட் பண்ணி தனியா டாகிங் ப்ராசஸ் இருக்கு அதுக்கு தலையா எழுதே பண்ணுவாங்க இப்பெல்லா வந்து அப்டில்ல பிரிண்ட்டரே இருக்கு
ம் ம்
பிரிண்ட்ரு வச்சுதா வந்து உனக்கு டேகிங் ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புற உனக்கு அடிச்சு அது ப்ராசஸ் நீ தெரிஞ்சுக்கிறியா சொல்லவா லாண்ரியோட ப்ராசஸ் என்னான்னு
இல்ல மாப்புல அதுதா நம்ப ஃபஸ்ட் ட்டெல்லா பாத்தேன்னா இப்ப பால்கார்ரு பால் ஊத்திட்டு பால்காரந்து வந்து வீடு வீடா ஊத்திட்டு போயிட்டு இருந்தரு
ஆ
இப்ப ஏதோ கண்ட்ரி டிலைட் இன்றானுங்க இப்ப எப்டி காலையில வந்துட்டு அவுனுங்களே வீட்டுக் பால் பேக்கெட் போட்டு போயிருவானுங்களாமா
அந்தப் அந்த பால்காரே இப்போ ஒரு ஒரு விஷயோ அப்டேட் பண்ணி நா டோக்கனா குடுத்துட்றே மன்த்லி டோக்கனா குடுதுட்றே நானு
ம்
நீ அந்த டோக்கன வச்சு ஒவ்ஒன்னா கிழச்சு கிழச்சு குடுத்து இது பண்ணகோ டோக்கனு வாங்க முன்னாடியே பேமென்குடுத்து டோன் வாங்கிகனு முப்பது டோக்கன் முப்பத்தஞ் முப்பத்தி ஒரு டோக்கன் இருக்கு
ம்
மந்த்லி ஆறு லிட்டருனா ஆறு லிட்டரு கால் லிட்டர்னா‌ கால் லிட்டர் அந்த மாரி இருக்கு
ஏன்டா எல்லா மாசக் கடைசியில காசு வாங்பாங்க இத என்னடா முன்னாடியே காசு குடுத்துறு நா மாசோ ஃபுல்லா பலாக் குடுக்குறேன்னு
டோக்கனு வாங்கணும்னா நீ காச குடுத்து டோக்கனு வாங்கோ அப்போ நீ ரெண்டாவது டோக்கன் டோகன் வாங்கறமாரிந்தா காச குடுத்து டோகன் வாங்கோ அப்படிதா அவங்களே அப்கிரேட் ஆகும்போது நம்ம அப்கிரேட் ஆக கூடாதா
நீ ஏதோ சொல்ற
ஆ நல்லா இருக்கு அந்த ப்ராசஸ் நல்லா இருக்கு ரொம்ப சிம்பிள் தா ரொம்ப கிரிட்டிக்கல்லா கெடையாது பேக்ரி ஃபீல்ட்டு தா ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னுட்டு இருந்தே பட் பேக்கரி ஃபீல்ட்டுல வந்து நறைய விஷயங்கள் வந்து நா வந்து கத்துக்காம விட்டுட்டே பட் இத பொறுத்த வரைக்கு நா கத்துக்கிட் ட உன்னொருத்தன வேலைக்கு அப்பாயிண்ட்மெண்ட் பண்ணி அவ வேல செய்யாட்டி ஸ்டைக் பண்ணாலு அந்த எடத்துல நா நின்னு வேல செய்யக்கூடிய கேப்பபிள் எனக்கிருக்கு
இல்ல மாப்பல பேக்கரி பில் ஒட கஷ்டோ பேக் போட்ணோ பண்ண போட்ணோ அத போட்ணோ இத போட்ணோ இது உனக்கு என்ன துவைக்கறத அயன் பண்றதானே வேல
ஆமா அதுவு கரெக்டா பண்ணணு ஒரு பொருள் மிஸ் ஆக கூடாது மிஸ் ஆயிச்சுன்னா வெச்சுக்கயே ஒரு ஷர்ட் ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் இருக்கு ஒரு நல்ல ஒரு பிராண்டட் கம்பெனின் வெச்சிக்கோ அவுங்க வந்து ஒரு ட்ரை கிளீனிங் பண்ற குடுக்குறாங்க இல்ல ஸ்டார்ச்சிங் பண்றதுனா கஞ்சிபோட்டு அயன் பண்றதுன்னு சொல்லுவாங்க அது குடுக்குறாங்க அப்டின்னா நம்ம அந்த ஒரு ஷர்ட் நம்ம மிஸ் பண்டோ இல்ல டேமேஜ் பண்டோ அப்டின்னா கஸ்டமர் சைட்ல இருந்து வரக்கூடிய ஃபர்ஸ்ட்டு கே இது என்னோட ஷர்ட் ரேட் என்னனு தெரியுமா உங்களுக்கு பத்தாயிர ரூபா ஒரு கரெக்டா அப்டிம்பாங்க
அவ்ளோ காசு குடுத்து சட்டவாங்குறவே பண்ணலா தப்பு
அப்போ அதுல இருந்துதா வந்து பஞ்சாயத்து ஆரம்பிக்கு
ம்
நங்க ட்ரை கிளீனிங் குடுக்குற எல்லா கஸ்டமர்ஸுமே அவுங்க ஷர்ட் எல்லாமே அபோ ஃபைவ் தௌசனுக்கு மேல
ஓகே
அயனிங் குடுக்கறதுல வேணா உனக்கு முன்ன பின்ன இருக்கு ஏன்னா ரெகுலர் வேர்ஸ் ஆபீஸ் யூஸ்கலா போட்டு போறாங்க இல்லையா அவுங்களது வந் து இப்போ ஐநூறு ஆயிரோ ஆயிரத்தி ஐநூறு அந்த மாரி ரேட்ல வந்து இருக்
ஓகே ஓகே இல்ல மாப்ள ட்ரை கிளீன்னா எப்படி தண்ணியே யூஸ் பண்ணாம துவைப்பீங்களா
ம் தண்ணி யூஸ் பண்ண கூடாது ஒன்லி ஸ்டீமிங் மட்டு தா அதுல வரோ
அத சொல்றா அத நா ரொம்ப நாளா தெரிஞ்சக்கோனு தண்ணியே யூஸ் பண்ணாம எப்டி துவப்பீங்க
ஸ்டீமிங் இப்ப நம்ம ஹர்க் வேக வைக்றதில்ல அது வெள்ளாவி
ஓ அது பாய்லிங்கு செரி
அது வெள்ளாவிஇது ஸ்டிஇது வந்து ஸ்ட்ரீமிங் எப்டின்னா கம்ப்ரசர் இந்த பக்கு பக்கத்துல ஒரு பாய்லர் ஒரு கம் கம்ப்ரசரு ஒரு பாய்லரு ஓகேவா
ஓகே
பாய்லர் வந்து தண்ணி கொதிக்க கொதிக்க கம்ப்ரஸ் ஸ்டைன் பண்ணுமா ஸ்டீம் வருமா அந்த ஸ்டீம் வந்து கம்ப்ரசர் வழியா நம்ம ஒரு கன் ஒரு ஏர் கன்ல வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுபோது என்ன ஆகு ஹீட்டு ஸ்டீமு கம்ப்ரசரோட ஏரு மூணு சேந்து ஒரு ஃபோர்ஸ்ட வருமா
ஆமா
அத வச்சுதா நம்ம கிளீன் பண்றது ஸ்பாட் பண்ணிக்லா ஸ்பார்ட் பண்றதுன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய இப்ப வந்து ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் இருக்குனா அங்க பிளட்ஸ் ஸ்டைனு இல்ல வாழக்கார ஸ்டைனு இல்ல பூக் கோவிலுக்கு போயிருப்பாங்க பூக்கற குங்குமக்கற ஆயில்ஸ் ஸ்டைன் இந்த மாரில்லா இருந்துதுன்னா
ம்
அந்த இடத்துல மட்டு கெமிக்கல் யூஸ் பண்ணி ஸ்பார்ட் பண்ணிட்டு
ம்
மீதி எல்லா இடத்துலையுமே அந்த ஸ்டீம் அடிச்சு உட்டோ அப்டின்னா அவங்களோட ஸ்வட்டிங் ஸ்மெல்லு இதெல்லா எதுவுமே இல்லாம நீட்டா எடுத்துர்லா
ஓகே
இது வந்து ட்ரை கிளீன் பொறுத்த வரைக்கு இல்லனா வந்து துவைக்கிறதுக்கே குடுக்குற எனக்கு வந்து பிளீச் பண்ணி குடுங்கபாங்க அத வந் ஃபர்ஸ்ட் ஊர போடணு அப்பற பிரஷ் அடிக்கணு பிரஷ் அடிக்க இதுனா நம்ம கைல பிரஷ் அடிப்பாங்க இல்லையா காலர் சைடுலல்லா அதெல்லா பிரஷ் அடிச்சுட்டு அதுக்கு அப்பறந்தா மிஷின்ல வந்து ஒன் அவர் ப்ரோக்ராம் வச்சு ஒரு வாஷ் போட்ணு அப்பற ஒரு ஹாஃப்னவர் ப்ரோகிராம் வச்சு வாஷ் பண்ணு ஒன் அவர் வச்சு ப்ரோக்ராம் பண்ணா எல்லா அழுக்கு போய்டு ரெண்டாவது போட ஒரு ஹாஃப்னவர் ப்ரோக்ராம்ல நம்ம பிளீச் ஊத்னோ அப்டின்னா பள பள பளன் புதுசு மாரி வந்துரு ஒய்ட்ஸ்
ஓகே இல்ல மாப்ள இதுல்ல நீ எக்ஸ்பர்ட் ஆவன் எனக் தெரியாது போச்சு மாப்ள துணி துவைக்கிறதுன்னு
இல்ல அது ஏன் அப்டின்னா அது போய் சேர்ந்த புஸ்ல ஆறு மாச வரைக்கு யாருமே வேலைக்கு இல்ல
ம் ம் ம்
வேலைக்கு வராங்க ஒரு வார இருக்காங்க ரெண்டு நாள் இருக்காங்க போய்டுறாங்க அந்த மாதிரி இருந்தாங்கட்டி எல்லாமே இழுத்து போட்டு நானே செய்ய வேண்டியடுச்சு அதனால இத்தன தூர கத்துக்கிட்ட நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்னோட எய்ம் வந்து ஒரு நாலு ஸ்ட்ரீம் அயனிங் பிரான்ச்சஸ் அப்பார்ட்மென்ட் கீழ
ஓகே
அதுக்கப்றந்தா ஒரு ஹெட் ஆஃபிஸ் மாரி லாண்ட்ரி ஆரம்பிக்கலான் சொல்லிட்டு
ஒரு கார்ப்ரேட்ட உண்டு பண்ணில்லான் முடிவு பண்ணிட்ட
கொண்டு வர்லான் முடிவு பண்ட்டே எப்டியு அஞ்சு வர்ஷோ ஆயிடு
வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இல்ல மாப்ள எனக்கு இதுலே நறைய சந்தேகங்கள்லா இருந்துச்சு
புரில
இல்ல இப்ப சமீபத்துல நா கூட படிச்சே இந்த ஜீன்ஸ் பேண்டலா தொவைக்கவே மா தொவைக்க கூடாதாமே அப்டியா
ஜீன்ஸ் பேண்ட்டு ரெண் டைப் இருக்கு
இல்ல மாப்ள நா சமீபத்துல இல்ல நா சமீபத்துல படிச்சே அதாது வந்து அத ஏ இப்போ தண்ணில நம்ம போட்டு மிஷின்ல போட்ற மாரிலா தொவைக்க கூடாதாமா அத நம்ம யூஸ் பண்ட்டமா அதுக்கப்றோ நம்ம வெயில்ல வந்து ஃபுல்லா ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வெயில்ல போட்டு எடுத்துட்டு மறுடியு அதே நம்ம யூஸ் பண்ணிக்லா அப்டின்ற மாரி படிச்சே
அப்டி பண்ற மார்ருந்தா அதிகமா ஒனக்கு எப்டி சொல்றது அதுல இருக்ற ஃபங்கஸ் போகாது ஜெம்ஸ் போகாது
இல்ல அது அதுக்காக தா உருவாக்கப்பட்டதாமே அப்டியா
அது உருவாக்குனது வந்து சொரங்க பாதைல வந் சொரங்கத்துல வேல செய்றவங்களுக்கா உருவாக்னதே நம்ம ஆட்களலாதா அது ஃபேஷன்னு மாத்திட்டாங்க
ஓகே
நம்ம வந்து அது வந்து வெட் வாஷ் மாரி பண்ணிக்கலா வெட் வாஷ்னா நம்ம நார்மல் லாண்ட்ரி பண்றோல நார்மல் தொவ துணி தொவைக்கிறோல மிஷின்ல போட்டு
ம்
அந்த ப்ராசஸ் இல்லாமல் வெட் வாஷ் அப்டின்னா ஸ்ப்ரே பண்ணி வாட்ர வந்து ஸ்ப்ரே பண்ணி ஸ்ப்ரே பண்ணி வந்து வாஷ் பண்ணு நார் மலா வந்து ஒரு பேண்ட்டுக்கு நார்மல் மிஷின்ல ஒரு அஞ்சு லிட்ரு தண்ணி எடுக்குதுன்னா இந்த வெட் வாஷ் ட்ல அதுக்கு ஒரு மிஷின்ருக்கு அந்த மிஷின்ல போட்டம்னா ரெண் லிட்ரு தண்ல தொவச்சு குடுக்கு
ஓ
இந்த சில்க் ஐட்டம் டெலிகேட்டு கிரீட் ஐட்டம் உள்ளன் ஐட்டம் இதெல்லா வந்து இந்த மாரி அ வெட் வாஷ்ல போட்டு எடுக்குலா உங்குளுக்கு டேமேஜு ஆகாது சேம் டைம் வந்து உங்க அந்த சாயமு போகாது ஃப்ரெஷ்னஷ்சோட இருக்கு எப்புடி நம்ம புதுசு வாங்குனமோ அது அப்டியே இருக்கு ப பிளஸ் வந்து ஸ்டீம் அயனிங்குனால நம் அந்தளவுக்கு நல்லா குடுக்குணு நல்லா குடுத்தா தா வந்து இதுக்கான ரிசல்ட் வந்து அயனிங்ல தா இருக்கு நம்ம என்னதா வாஷ் பண்றோ புடிக்கிறோ ட்ரை கிளின் பண்றோ பெட்ரோல் வாஷ் பண் ப்றோ அப்டிங்கிற மாரிலா இருக்கு ந்துச்சுன்னா அது வேஸ்ட்டு நம்ம ஐனிங்ல என்ன குடுக்குறமோ அதுதா
பெட்ரேல் லாஸா அப்டின்னா பெட்ரோல் வெச்சு விப்பாங்களா
ஆமா பெட்ரோல் ஸ்ட்ரைக்க மாட்டாங்க தொவைக்கிறது கெடையாது சாரீஸ்க்கு மட்டு சில்க் கைட்டத்துக்கு மட்டு பெட்ரோல் வாஷ் அது எப்டின்னா அதேதா ஸ்பாட் பண்ணிட்டு ஸ்பாட் கிளீனிங் பண்ணிட்டு பெட்ரோல வந்து அங்க இங்க அங்க இங்கன்னு தேச்சுடுவாங்க ஜருகி இருக்கிற எல்லா எடத்துலயு தேச்சுருவாங்க அப்டி தேக்கும்போது என்ன ஆகுதுன்னா அது ஜரிகை வந்து டேமேஜ் ஆகாம அந்த சைனிங்க வந்து உன்னீ வந்து எடுத்து குடுக்கற மாரி புதுஸ் மார்ருக்கு
நம்ம இந்த ஃபைபரு இதுக்கெல்லா இந்த சல்பரு டீசல்லா தொடைக்கிற மாரி பெட்ரோல வச்சு தொடைக்கிறீங்க
ஆ கரேட்டு
இந்த கோல்டு ஐட்டத்துக்குல்லா வந்துட்டு சல்பர் யூஸ் பண்ணுவாங்க அப்பறோ சம்திங் வென்ஸ் ஆஸ்க் சில்வர் மார்ருக்கறதுக்குலா டீசல் யூஸ் பண்ணுவாங்க
அந்த மாரி இது வந்து பெட்ரோல் வாஷ் ஒயிட் பெட்ரோல் நார்மல் பெட்ரோல் கெடையாது ஒயிட் பெட்ரோல் இத முடிச்சுட்டு நமக்கொந்து வெயில்ல காய போட்டோ அப்டிங்கிற மாருந்தா அந்த பெட்ரோல் ஸ்மெல் எல்லாமே பொய்டு
அதனால வந்துட்டு உள்ள இருக்கற எதுவு டேமேஜ் இந்த மாரி ஆகாதா
சாரீஸ்லையா
ம்
ஆகாது அதுக்காகதா பெட்ரோல் வாஷ் நீங்க வந்து சேரி சில்க் சாரிய வந்து அவங்கவுங்களா ஒரு லட்சம் ரூவா குடுத்து வாங்குற அளவுக் இருக்காங்க
ம்
அத கொண்டு போய் நம்ம தண்ல முக்குணோ வச்சுக்கோயே சாயோ எறங்கிரு
இதென்னா ஒருலட்ச ரூவா சேலைல சாயம் போற மாரிடா வச்சிருப்பாங்க
ஆமா ஓ எல்லா ப்ராசஸ் இப்ப வந்து நம்ம நார்மல் சாரீ காட்டன் சாரீ இருக்குன்னு வச்சுக்குவே அதுல வந்து ஒவ் வொரு நூலுக்கு கலர் ஏத்தி தா வந்து சேரியே நெய்வாங்க ஆனா சில்க்க பொறுத்த வரைக்கு நெஞ்சதுக்கு அப்றோ தா கலரே போடுவாங்க
ஓகே
அதனால கண்டிப்பா சில்க் சாரி வந்து கலர் போகு
ம் ம் ஹும்
வாஷிங்கு வெட் வாஷிங்கு எதுமே செட்டாவாது ட்ரை கிளீன் மட்டுந்தா செட்டாகு அதுவு இந்த மாரி பெட்ரோல் வாஷ்னா அதுவ்மே நல்லாருக்கு ஒர் ரெண்டே நிமிஷொ நா திரும்ப கூப்புறே இல்ல நீ கூப்டு எனக்கு ரெண்டு நிமிஷொ கழிச்சு
சேர்ரா நா அப்பறோ கூப்புறே
ம்